லோ
ஆ
ஆ கேக்குதா
ம் என்ன பண்ற
நானா
ஆமா
சும்மாதா மொட்ட மாடில
ஓ செர் செர்
இப்பதா வீட்டுக்கு உறவினர்கள்ல்லா வந்திருக்காங்க
ஆ
அதா வந்துருக்காங்க பேசிட்டுருக்காங்க
ஆ
போயி வீடெல்லா பாத்துட்டு வந்தே
ம் ஓக்கே வா
ஆ என்னனு தெரியில அவங்க எல்லா பாத்துருக்கோ வீடெல்லா ஓக்கோ தா எங்க அம்மாக்கு புடிச்சது இனி அங்க வீட்ல என்ன எவ்ளோ அமௌண்ட் சொல்றாங்கன்னு தெரியில
ம்
ம் அதா பாக்கணு
ஓ செரி செரி சாப்ட்டாச்சா
இல்ல இனிமே தா நைட்டு தா ன சாப்புடு
நைட்டுக்கு சாப்பட டைம் ஆயிருச்சில்ல
நைட்டுன்னா என்ன ஒம்பது மணி பத்து மணி ஆகனு
ம்
அம்மா வேற தோசைய வேற வாங்கிட்டு வந்திருக்கே எங்க அம்மாக்கு வேற ரொம்ப நாளா காலான் சாப்புடுணுன்னு இருக்காம்மா காளானு வாங்கிட்டு வானு
வாங்கி சாப்பட வேண்டி தான அப்போ
அதா போய் வாங் குடுகணு
ம் மா அடிபுடிகிதாமா அடிபுடிக்கிதா அடிமான அடிக்குது அல்லா ஹூ
ஸ்டப்பா ரிசல்ட் வேற ரெண்டு போயிடுச்சு
ரெண்டு மூணு
மூணு ஆம்மா மூணு போயிடுச்சு என்ன பண்றதே ஒண்ணு புரியல
அதலா பாத்துக்கலா படிச்சா எழுதிடலாம்
இப்ப இப்ப இருந்தே படிக்க ஆரம்பிச்சிருலா நெனைக்குறே ஃப்ரீ டைம்ல எல்லா
ஆ கரெக்ட் தா
அதே மாரி பக்கத்து கமோண்டல இருந்து ஒரு புள்ள பாக்குது சோ
ஒரே பெரும தா
இதல்ல பெரும தா
அங்கே நால்லா சொல்ல கூடாது
என்னத்த பெரும ஆ ப்ப ஒரே மழ இது மழ மழ காலமா குளுர்காலமா காத்து காலமா என்னென்னே தெரியல ஆனா நல்லா வருது காத்து எனக்கு ஒறுரைய் ஆ
ஆம்மா
எனக்கு ஒரு லைன் ஜாக்கெட் மாரி ஒன்னு வாங்கனு
ஆஹ்
ஆமா என் நைட்டு வர முடியல
என்னது
இப் இனிமேல்
ம்
சம்சாரத்த கூப்பிட போக முடியுமானு தெரியல இந்த ரெண்டு நாள் போவேன்
ஏன் தெரியல
ஏ
ஏன் தெரியல
ஆ நான் ஒரு வேற வேலைக்கு போலான்ட்டு இருக்கேன்
ம்
அதான் வேற வேலை ஒண்ணு பாத்துருக்கேன் மார்னிங் ஷிப்ட் அது போலான்ட்டு இருக்கேன் இதனால சம்சாரத்துட்ட சொல்லிட வேண்டியதுதான் நான் வர்றேன் நான் வர்றேன் கொஞ்சம் டைம் ஆயிரும்ண்டா ஆகையினா நீ வேணா போய்கோ அப்படின்னு சொல்ல வேண்டியது தான்
ம்ம்ம்
என் ஃப்ரெண்டு அவன் வண்டிக்கு வேற இது வேற கட்டணும்
ஆ
ஃபைனு நீ என்ன ஆனா நாளைக்கு இன்னைக்கே வாடா இல்லன்னா ஆ இன்னைக்கு வரேன் இன்னைக்கே எடுத்தறேங்களா இல்ல நாளைக்கு எடுத்தறேன் அப்படின்றான்
அவங்க ரெண்டு பேரு காசு குடுத்துட்டாங்களா
யாரு ரெண்டு பேரு
அவங்க ரெண்டு பேரு பாதி பாதி காசு தரணுமல்ல
அதான் அம்ஷாத்துதான்எட்டு நூ எட்டுநூறு ரூபா தரணும் அதே ரமேஷ் அம்சாத்துக்கு கூட வந்தானு நெனைக்கிறேன் அம்சாத்துட்டே கேட்டுடேன் எட்நூறு ரூபா
ஆ
ஆ எட்நூறு ரூபா தரேன்னு சொல்லிட்டான் கூட நான் ஒரு நானூத்தி அம்பது ரூபா போடணும்
ம்
ஏன்னா எவ்ளோ ஆயிரத்தி எறநூத்தம்பது ரூபாயா நானூறு நானூறு எட் நூறு நான் மட்டும் நானூத்தம்பது ரூபா போட்டுக்குறேன் ஏன்னா நான் தானே எடுத்துட்டு வந்தேன் வண்டிய
இன்னும் அம்பது ரூபா எக்ஸ்ட்ரா தானே ஆம்
ஆ அதான் ஐம்பது ரூபா போனா போட்டும்ன்னு சொல்லிட்டு அதை கட்டிட்டு அந்த ரெசிப்ட் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அவனுக்கு அனுப்பிட்டேன்னா அப்படியே விட்டுருவான் அதுக்கப்புறம் அவன் ஏதான் மெசேஜ் பண்ணான மெசேஜ் பண்ணாம அப்படியே விட்டா சரினு விட் அதில்ல எதோ மெசேஜ் பண்ணு இல்லனா தான் சொன்னேன் அப்படி இப்படினு எதாவது சொன்னனா திருப்பி நான் வாய்ஸ் மெசேஜ் போட்டு வுட்டுருவேன் ஏண்டா அதுலயே அதுல ஏழாயிர ரூவா எட்டாயிரம் ரூபா இருக்கறதலாம் உனக்கு கண்ணுக்கு தெரியல நான் போட்ட அந்த ஆயிரத்த இரநூறு ரூபா உனக்கு அந்த ஆயிரம் ரூபா உனக்கு அது இதா போயிடுச்சு கூப்பிட்டு அப்படி பேசுறீங்களாடான்ட்டு சொல்லி விட்டுருவேன்
அது பெருசுதானே
ஏதோ அன்னைக்கு போத்தனூர்ல இருந்து அவங்க எஸ் ஐ வந்ததுனால ஓ வண்டி இதாகாம போச்சு இல்லன்னா நா இந்த வண்டிய நா அமௌண்ட் நா அங்கியே குடுத்து ருப்பே அந்த எட்டாயிரோவாதா எட்டாயிரோ குடுத்தாத உ வண்டிய எடுக்க முடியுன் சொல்லியிருந்தாங்கனா நீ என்ன பண்ணிருப்ப உக்காந்து உ ஃப்ரெண்டுகள்டினா கேட்டு இருந்திருப்பியா அப்டிஇப்டின்னு
இதெ இதெல்லா தேவல்லாத பேச்சு இதெல்லா நம்ம சொல்லவே கூடாது
அ ஆஎனக்கு வர்றதிட்ட ஆதறதுக்கு அப்டியேதா பண்ணணு அந்த ஒரு ஆயிருவாய்க்காக என்ன பேச்சு பேசுறா பாத்தியா அ இல்ல அப் டி இல்லனா இந்த பேச்ச கூட எடுக்க மாட்டா ஆனா இத எடுத்துடுவே கண்டிப்பா வேற எதா சொன்னானா அந்த ஏல இதோ உ கண்ணுக்கு தெர்ல நா போட்ட அந்த ஆயருவா உனக்கு இதா தெரியுதுலடா நா போட்ட ஆயிரூவாலிய உன்ன இப் போலிஸ் அந்த கேள்வி கேக்க போதுன்று அப்றோ நா அதோட நிறுத்திடே
சே அவ்ளோதா
ம் ச்சு நீ இவ வேற நாளைக்கு எடுத்து தறங்குற நாளைக்கு எந்த பேங்க் ஓபன்ல இருக்கு நாளைக்கு பேங்க்கு நாளைக்கு பேங்கு இருக்குமானே‌ தெரியாது
நாளைக்கு இருக்காதுன் நெனைக்கிறே
ஃபஸ்ட் சாட்டர்டே எப்பவுமே இருக்காது செகண்ட்ல இருந்துதா இருக்கு
ஆமா ஏ இப் இன்னைக்கே எடுக்க வேண்டியதானே
இன்னைக்கு நா எங்க போனே இன்னைக்குதா எனக்குவே அப்டின்ட்டு இருக்கு ஏ அவ போய் எடுக்க வேண்டிய தானே
அ கூடக்க ஒரு ஆள் வேணுமா இதுக்கு
இதுக்கு அவனுக்கு பேங்க்ல கூட்டிட்டு போய் விட்றதுக்கு ஒரு ஆள் வேணுமாம்மா
ஸ்சோ முன்னாடி தானே இருக்கு பேங்க்கு
அ விடு சொன்னா புரியாது அவனுக்கு அந்த நாய் இந்த ரெண்டு நாள் நா அவன கூட்டு போவே திங்க கெழமைய்ல இருந்து நா மா நீங்க அது ஒரு இது பாத்து வச்சுறூக்கே அது ஓட்டலானு இருக்கே அதனால சொல்லிருவே அவன்ட்ட இல்லடா நீ போய்கோ ஏன்னா என்கிட்ட சுத்தமா ஒன்னுமே இல்ல
அ
ஹ நா இப்ப ஓட்னாதா இது பண்ண முடியு நா நைட்டு வேணா உன்னய கொண்டு போய் விடுறதுன்னா விட்டுருவே பகல்ல எனக்கு கொஞ்சோ ரிஸ்க்குதா
ம்
ஆ அப்டின் சொல்லிருவே வேன்னா அவ காலையில டே ரேபிடோவோ கீபிடோவோ எதோ ஒண்ணு போட்டு வந்துரட்டு
ம்
அப்பதான அவனுக்கு தெரியு இருவருவா முப்பருவா குடு கேட்டா எனக்கு தெரியு அந்த அரும
ம் கர்ட்டுதா
ம்
அப்பதா பழகு
அப்பதா பணங்கு அதேதா
ஹக்ககஹோ
ஹப்ஃபா பத் பத்திரை கீழ அடிச்சு வந்துடுச்சு ஆமா
நீ குடுக்கணுமா எல்லாத்துக்கு
இல்ல இனி அடுத்த மாசொ ஸ்டாடிங்ல ந்தெ குடுக்க ஆரம்பிச்சிர்லா
ம் வரவர
ஏன்னா ஒரு மாசத்துக்கு முன்னாடியே குடுக்க ஆரம்பிச்சுட்டன்னா அது ஞாபகமே இருக்காது அடுத்த மாச ஸ்டாட்டிங்ல போய் குடுத்துக்க வேண்டியதா
ஓய் ஜுலை தானே
ம்
நா எனக்கு ஒரு ஆகஸ்ட்ங்கிற ஒரும இது
ஆகஸ்ட் ல தான கல்யாணொ
இல்ல எனக்கு இது ஆகஸ்டுன்னு ஒரு ஓர்மேங்ற
ஆ இல்ல இல்ல இது ஜூலை
ஹஹஹ
ஹப்பா
ஆமா
ஆ
ம்
ஃபேன் வேற ஓடுதா அதா ரொம்ப குளுருது
ஸ் அதனாலதா ஒரு ஜாக்கெட் ஆட்ட ஒண்ணு வாங்கனு நைட்டு வர்றக்கே ஏன்னா சுத்தமா முடியல இப்பயே குளுர்ல நடுங்குற
வேனு
வாங்கனு இனிமேதா ஒண்ணொன்னா அ அடுத்த வாரத்துல ந்து அவ பாத்துட்ருக்க என்ன பிளானுன்ட்டு புரியல
கேட்டாச்சா
என்னது
அதுக்கு
எதுக்கு
வேலக்கி
அதா பாத்து வச்சிருக்க
ம்
பாக்கலா தடையிலா நினைப்பெ சொல்லிர்க்கே
ம்
ம்
சேர் சேரி
என்ன ஏதுன் பாப்போ
ஆஹ
போய் வீட்ல போய் காளானு வேற வாய்ங் குடுக்குணு நானு அ எ காளாமோ வந்திருக்கு அவுங்களுக்கு ஒரு காளானு எல்லாரியு சேத்தியே வாய்ந்டு வந்துர்லாம் பாக்குற இத பத்தி நீ என்ன நெனைக்கிற ம்
ம்